ஆ கேக்குதா
ஆ கேக்குது ஜிவி உனக் கேக்குதா
ஆ கேக்குது
ம் இன்னா பண்ற அப்புறோ இன்னிக்கு என்ன சிக்கன்லா சிக்கன்லா செஞ்
பிரியாணி செஞ்சா மட்டன் பிரியாணி செஞ்சி சாப் ஒன்னுமும் இருக்கே எங்க தம்பில்ல நல்லா சாப்பாடு மீந்து போச்சு நீங்க சட்ட
நான் வந்து மீன் குழம்பு வச்சாங்க அதுக்கப்புறோம் நானே சிக்ஸ்டி பை செஞ்சேன்
நீயா யூ டியூப் பாத்து
ஆமா அது எப்பயுமே செய்வேன் வார வாரம் நான் மட்டும் தான் செய்வேன் ஒரு நாள் வந்து எங்க அக்கா செஞ்சதுன்னு சொல்
உனக்கு இன்னிக்கு ஆபீஸ் லீவா
ஆமா ஆ மா இன்னிக்கி ஞாயித்துகேழமல ஆனா எஸ் லீவ் தான்
இன்னா பண்ணக்கால்லந்து
கால்லந்து இன்னா பண்ணேன் காலையில இன்னா பண்ணோம் இந்த மாடியில வந்தோம் பாத்தேனா ஃபுல்லா ஒரே ஒரே மண்ணா இருந்தது மண்ணு எல்லாம் கொட்டி வெச்சிருந்தீங்க ஜெல்லிலா அது ஃபுல்லா அப்டியே இருந்தது அதுக்கப் அப்புறோம் என்னா பண்ணோம் கால்லயே தூங்கி ஏந்ததுக்கு அப்புறோம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் மாடியில ஃபுல்லா ஏன்னா நேத்து நா பேசி இருந்தேன்ல ஒன்ட்ட அப்ப நின்னுன்னு இருந்தேன் கொஞ்ச நேரத் இந்த கால்லல்லாம் போ அதுக்கப்புறோம் போய் நைட்டு படுத்ததுக்குப்புறோம் ஒரு மாரி கால் பாத த்தெல்லா அறிக்க ஆரம்பிச்சிருச்சி இன்னா இது ஒரு மாரி அரிக்கிது து அப்டின்ட்டு பாத்தா இந்த மாரி இந்த மண்ணு எல்லா அதிகமா இருக்கிறதுனால அரிக்கிது போல அதுக்கப்புறமா ஃபுல்லா வந்து தொடப் ப்ப எடுத்துனு வந்து பெருக்கி எப் இப்போ நா பெருக்கிறன் வந்தன் அப்புறோ முக்க வாசி வந்து எங்க அம்மாவே காட்டு நா எப்டி பெருக்கணு சொல்லித்தரன்ட்டு பூராத்தையு பெரிக்கி தல்ட்டாங்க அப்புறோ எல்லாத்தையு பெரிக்கி தல்ட்டாங்க அப்புறமா பெருக்கி அந்த குப்பையெல்லா அது அதுதா சொன்னாங்க ஓ லட்சனத் தெரிஞ்சிதா நா வந்தே ஓ லட்சனம் தெரிஞ்சி வந்தன் அதே மேரி ஒக் கான்ட்டுகிற பாரு கொஞ்ச தூர பெருக்கிட்ட அப்டின்னு எனக்குமே முடியில செரி கால்ல அ வ்ளோ இது பெருக்கிறதுக்கு அவ்ளோ மண்டுல்லா வந்தது
ம் ம் அது அடிக்கடிக்க கிளீன் பண்ணி வைக்கலனா ரொம்ப மோச
ஆமா மோசமாதா ஆயிரும் இது வேற மெத் வேல வேற கொஞ்சம் வேல இருக்குது இன்னும் அந்த இதுல்லா பூசணும் அந்த வேலலா இருக்குது அதெல்லா இது பண்ணணுட்டு அந்த மண்ணு அதெல்லா மேல கொட்டி வச்சிருவாங்க அப்டே அது அப்டே கிளீன் பண்ண அப்புறம் அந்த குப்பையலாம் வாறின் போய் கொட் டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் எங்க அக்கா என்ன பண்ச்சி உள்ள ஒட்டனலாம் அடிச் சினு வேல செஞ்சினுந்தது ஃபேன்லல்லாம் அதிகமா ஒட்ட அதான் இ இன்னைக்கு வந்து செரி எப்பயுமே இப்ப இப்ப வேற ஒன்னும் வேல இருக்குது என் ரூம்ல அப்டே அந்த க பாத்தன்னா குப்ப காடு மாரி போட்டு வச்சிக்கிறன் ம் ம் அத து இப்ப இப்போ போய் ஓன்ட்ட பேசிட்டு போய் இப்ப அந்த துணிய மடிக்கிறதா இப்ப வேலையாவே இருக்கு து அதே நம்ம இதே வந்து ஒரு மாசம் அதான் ஒரு மாசம் ஆயிடுச்சி ஜீவி ஞாத்திகெழம ஞாத்திகெழம அடி அடுத்த ஞாத்திக்கெழம அடுத்த ஞாத்திக்கெழம சொல்லி ஒண்ணு ஒன்னா வேல வந்துன்னே இருந்ததா டெய்லியி எப்டின்னா டிரஸ் குளிச்சிட்டு வந்து து டிரெஸ் போனு அப்பிடின் போனன் வச்சிக்கே எனக்கு பைத்தியமே புடிச்சிரு ஒரு பேன் ட்டு எங்க கடக்குமோ ஷால் எங்க கடக்கு ஒன்னு
நீ ஆடரா உனக்கு தெரிய மாரி எடுத்து வச்சிக்கோ
இன்னிக்கு வந்து எல்லாத்தியு அழகா மடிச்சிவைக் க்கனு அந்த வேலையு இன்னு போயல ஆனாக் காலையிலா இன்னா பண்ணோ இந்த வேலையெல்லா முஷ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ் தோச சுட்டாங்க தோச சு ஹலோ கேக்குதா ஜிவி ஹலோ ஹலோ ஹலோ ஜிவி கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா ஜிவி ஹலோ ஹலோ ஹலோ